ஹலோ
ஹலோ
ஆ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க ஆ நல்லாயிருக்கங்க நீங்க எப்டிருக்கீங்க
ஆ சாப்ட்டாச்சா
இப்பதா சாப்பிட இப்பதா வந்தே சரி வந்தோனே அதா உனக் கால் பண்ணே
சரிங்க சரிங்க ஏங்க சவுண்டு கொஞ்ச வா நீங்க பேசுறது ரொம்ப கம்மியா கேக்குதுங்க
அப்டியா இப்ப இப்ப யேக்குதா இப்ப யேக்குதா
இப்ப இப்ப பரவால பரவால
கொத்து போட்டா தின்ன
ஒர்க் என்ன ஒர்க் பாக்குறீங்க
ஆ டெலிவரி வொர்க் தா
ஓ டெலிவரி ஒர்க்காங்க சேரி சேரி சேரி பரவாயில்லயாங்க நல்லா இருக்குதாங்க
ஆ நல்லா இருக்கு ஒன்னு பிரச்சன இல்ல ய தா போயிட்ருக்கு
ஆ
ஆ
எப்போ போவீங்க ஒர்க் நம்ம வீட்ல இன்னைக்கு வந்துட்டு முட்ட சாதம் நீங்க
சரிங்கலா எங்க வீட்ல என்ன சாப்பாடுனு மீனு கொழம்பு நேத்து வச்ச மீன் கொழம்பு
ஆ ஆ ஆ
நேத்து வச்ச மீன் கொழம்பு இப்பதா கடையில ஆமா ஆமா இது கே ஃப் சி வாங்கதா புட்லூப்ல கே எஃப் சி வாங்கினே
ஓ ஓ சேரிங்க சேரிங்க
ஆஃபர் காமிச்சது
ஆ ஆ
நூத்தி எட்டு ரூவானு காமிச்சது சேரி வாங்குமேனு வாங்கினே
ஆ ஆ
உ
சேரிங்க சேரிங்க
பா ஒய்ஃப்ல்லா தூங்கிட்டாங்க நானே போட்டு நானே சாப்டுக்க வேண்டியதா
ஆமா இத்தன மணிக்கு போனா அப்புற என்ன பண்ணுவாங்க வர வரைக்கு வெயிட்
ஆமா ஃபோன் அடிச்சாங்க ஃபோன எடுக்கல
உ உ உ
வந்து பாக்குறே ஏ சிய போட்டுட்டு தூங்கிட்டு இருக்கறாங்க நல்லா
ஆ ஆ
ஆ
சேரி சேரி வெயிட் பண்றதுக்கலா வேல கடையாது
ஆமா தூங்கிரு ஒடம்பு சரியல்லாம இருக்குல்ல ப்ரக்னன்டா இருக்குல்ல தூங்கிது தூங்கிரு நானு ஒன்னு டிஸ்ட்டப் பண்றது இல்ல
உ உ உ சேரிங்க சேரிங்க ஏன்னா நாளைக்கு வேலை போண்மா ஹலோ ஹலோ ஹலோ கேக்கு கேக்குதாங்க
ஆ ஏ அடிக்கடி பிரேக் ஆ
ஹலோ உங்களுக் சிக் உங்களுக்கு டவர் இல்ல போலங்க ஹலோ ஹலோ கேக்குதா வெ வெள் வெள்ல வந்து பேசறிங்ளா ஹலோ ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதா
அடிக்கடி பிரேக் ஆகுது ஏ
அது டவர் இல்லாம இருக்குங்க அதனாலதா
இல்ல எனக்கு டவர் இருக்கே
ஆ அப்பனா ஆப்ல எதாச்சி இஷ்யுவா இருக்குங்க ஃபோன் பேசுறம்ல அதுல எதுவாச்சி இஷ்யுவா இருக்கு
ம் இது நெட்வொர்க்ல தான இயங்குது இயங்கு
ஆமாமா எல்லாமே அப்படிதா ஆ
ம்
சேரிங்க செரிங்க நாளைக்கு என்னா வொர்க்கு போயிடுவிங்களா மறுபடியும்
ஆ போடுவ போடுவ
ஆ ஆ ஆ என்னங்க வருமான அதுல உங்களு நானு வந்துட்டு சும்மாதாங்க இருக்கே வேல தேடிட்டு இருக்கங்க இப்போ
வேல தேடிட்டு இருக்க
ஆமாங்க எதோ நல்ல வேலையா இருந்தா சொல்லுங்க பாப்போ
ம்
ம் ம்
அப்பலா வன்டே அப்றோ ஏ வர்ல ப்ரோ அப்புற வேற வேலைக்கு போயட்டுருக்கிய
அதாங்க ந ந நமக்கு அது செட் ஆக மாட்டேதுங்க அலைச்சல் அதிகமா இருக் கு ஆமா வண்டியூ வேற ரொம்ப வேல குடுக்குது அதனாலேயே இப்ப வந்துட்டுலா அதிகமா அந்த வேலையெல்லா விட்டுட்டங்க அதிகமா வண்டி ஓட்டறதே குறைச்சிகிட்டு வந்துட்ட வீட்ல வீட்ல இருந்தே எதுவு ஒர்க் இருக்கா அப்பன்னு பாத்துகிட்டு இருக்கே
அதும் பெட்ருதா
ம் ம் என்னங்க நீங்க இப்ப ஓட்றிங்க இப்போ வருமான பரவால்லையாங்க நல்லாருக்குதா
இல்ல இது பரவால எனக்கு செல நாள் வேல இருக்க மாட்டது
சேரிங்க செரிங்க
திங்க கெழமலா நல்லா இருக்காது செவ்வா அந்த வெள்ளி இந்த மாரி நல்லா ஞ்ச நல்லெண்ண ம்
வெளி வெளியில எல்லாம் போனா நல்ல வருமானம் தானங்க அதுல
ஆ சென்னைக்கு எல்லாம் போன இப்ப நல்லா வருமானந்தா நேத்தின்னா ஒட்ராப்ல
ஆ ஆ நம் நம்ம ஊர்ல தா ரொம்போ கம்மியா குடுக்குறாங்க
நம்ம ஊர்லதா அப்டிதா இது கொஞ்ச சின்ன சிட்டி தான சென்னை மாரி இங்க இருக்காதுல்ல
ஆ ஆ சேரிங்க சேரிங்க
எதோ ஜான்சன் எதோ க்லவுஸ் வாங்க போரிப்பிள்ளையா வாங்கிட்டியா யாரு நானா நா காலயில இல்ல இல்ல ஜான்சன் ஏத ஏதோ குளோஸ் ஒன்னு வாங்கனுன் சொன்னாப்ளயே வங்கியாச்சா
ஆ வாங்கிட்டோ வாங்கிட்டோ அதல்லா வாங்கிட்டு வ வச்சிருக்கே நாளைக்கி போறே நாளைக்கு வந்துட்டு வேளாங்கண்ணி போற அதாங்க நாளைக்கி வேலைக்கி போறே அப்டியே அங்க குடுக்க சொன்னாங்க
ஆ
அப்டியே அங்க குடுத்துட்டு வந்துருவ
புரியிது புரியிது
அதா உங்கள்ட உங்கள்ட்ட சொன்னாங்களா நீங்க தா ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல
ஆ நா இப்ப ஊருக்கு கெளம்புன அப்பாவுக்கு பென்ஷன் ஒன்னு கவுர்மெண்ட்டு வேல பாத்தாங்கல்ல அங்க இன்நேரொ வாங்கி குடுத்துருப்ப ரெண்ட் நாளா எங்கியும் போல
ஓ சேரிங்க சேரிங்க எனக்கு அந்த பக்கம் போறதுக்கு வேலையே இல்லங்க இன்னக்கி
ம் ம்
புரிலங்க
புரியிது புரியிது சொல்லு சொல்லு சொல்லு
அதாங்க நானு அந்த பக்கம் போலா போலாம் பாத்த போ முடியாம பேயிட்டு இன்னைக்குதான் பேயிட்டு வந்த மெனக்கட்டு பேய்ட்டு வந்த
இன்னைக்கு தா நீ வர்ரேன்னியா
ஆமாங்க இன்னைக்குதா போயிட்டு கால்ல போன போயிட்டு வண்டில ஒட்டி இருந்தேல்லங்க ஸ்டிக்கரு
அமா
அது பிச்சு போ அத பிச்சிபுட்டு
ம்
பேர் அடிச்சுட்டு அப்டியே வர்றப்போ அந்த அந்த க்ளௌஸ்ஸயு வாங்கிட்டு வந்துட்ட
என்ன ஸ்டிக்கர அந்த இது ஒய் எஸ் எம் மாட்ட அது எத பிச்சிட்டியா
ஆமா போட்ருந்தல்ல அத எடுத்துட்ட
யா
ஆ கடதா ரண்ணாவுலிலங்க
ஏ என்ன ஆச்சு
ஆ புர்ல
ரன் பண்ணிட்டு தா இருக்கே அன்னாச்சி
அதாங்க டாக்குமெண்ட்ல்லா எதுமே இல்ல அந்த கடைக்கி அந்த எப்புண்ணா அதுக்கான டாக்குமெண்ட் எதுமே கடையாது பொறம்போக்குல உள்ளது ஆ பட்டா கெடையாது அதுக்கு
செரி
அதனால பசங்களு வேற செட் ஆகல ஒத்துழைப்பு அதிகமா இல்ல அதா பாத்தே ஆவாதுன்னு சொல்ட்டு இது பண்ட்ட
ம் ம் ம்
இப்ப நா இதுல ஜாயின் பண்டங்க
இந்த கொசமற்றோ ஃபினான்ஸ் இருக்குல்ல
ஆமா
ஆ அதுல வந்துட்டு ஜாயின் பண்ட்டா வேலைக்கி அடுத்த மாசத்துல்லா அங்க போய்டுவோ
ஆ ம் ம் அதா ஜாம்சன் சொன்னாப்புல அதா ஜாம்சன் சொன்னாரு
அதா இப்ப அதா இப்ப அடுத்த மாசத்துல இருந்து சொல்றன் சொல்லிருக்காங்க
ம் ம்
ஆ எல்லாம் ப்ராசஸ்ல இருக்கு முடிச்சது அப்டே அங்க போ வேண்டிதா எவ்ளோ எவ்ளோ நாளு தா அழையறது இங்க தாங்க கீவ்ளூர் தா கீவ்ளூர் கீவளூரு ம் ம்
செரி செரி செரி
அட்டே போய்ட்டு கால்ல போறோ என்னங்க
நாப்பத் நாளைக்கா
ஆ நா நாவ்ப்பட்னோ வேனான்ட்டே நாவ்ப்பட்னோ சொன்னாங்க வேளாங்கண்ணியு சொன்னாங்க நாகப்பட்ணோ வேளாங்கண்ணி
வேளாங் கேக்க வேண்டிதான
நா எங்கங் இங்க இருந்து அவ்ளோ தூர வரதுக்குன்னு இந்தா பக்கத்துல இருக்கு எனக்கு இங்க இந்து பத்து கிலோமீட் டரு நா ஏங்க அங்க வர்ணு என்னங்க
நா கேட்டே டிகிரி வேணுன்னாங்கிய
ஆ ஆ
டிகிரி படிச்சிருக்கணுமா
ஆ நீங்க டிகிரி முடிக்லையா
நா டிகிரி இல்ல டென்த்து டுவெல்த்து ஐ டி ஐ தான
ஆ ஆ ஆ அ இதுக்கு இன்டர்வியூக்கு வந்துட்டு கடலூர் போயிட்டு வந்தங்க
என்ன
அங்க போய்டு தா இண்டர்வியூ அட்டன் பண்ட்டு வந்த இங்கே இண்டர்வியூ எடுத்தாங்க வேளாங்கண்லியு எடுத்தாங்கே
ஆ ஆ
இங்கயு அட்டன் பண்ட்டு அதுக்கப்பறோ சொல்லி இப்போ தா போன வாரத்து தா போயிட்டு வந்தே போய்ட்டு அங்க போய்ட்டு சர்டிபிஃகேட்லா குடுத்துட்டு வந்த
அதுசேரி எவ்ளோ சேல்ரி குடுப்பானா
சேலரி என்னாங்க பதினாலு ரூவா சொல்லியிருக்காங்க
ம் ம்
பரவாயில்ல அப்டியே அந்த வேலையு பாத்துக்கிட்டு நைட்டு டைம்ல வந்துட்டு நா அப்டியே ஃபுட் டெலிவரி பண்ணலான்னு இருக்கே ஜொமேட்டோ ஒட்டிக்கலான்ட்டு
ம் ம்
ம் இல்லையா அப்டியே வேற எதுவு கேட்ரிங் எது நைட்ல சொன்னாங்கன்னா ஆ பார்ட் டைமா ந ஓட்டிக்கலான்னு இருக்கே
ஆமா ஆமா
இங்கன்னா இது அ என்னங்க நம்ம பேசிட்டே இருந்து அந்த டைம் போறதே தெரிய மாட்டது பாத்தீங்களா அது பட்டுக்கே போயிட்டு ஆ அ ரொம்ப நேரோ பேசிட்டே பேர் இருக்கு பாருங்க இப்பதா பேச ஆரம்பிச்சோ அதுக்கு அதுக்குள்ள ரொம்ப நேரோ பேசின மாதரி ஆயிடுச்சு
சரிங்க அடுத்த முற பேசுறப்போ வேற எதுவு நல்லாதா பார்த்து பேசுவோ அடுத்து வேற ஏதாவது நல்ல ஒரு தலைப்புல பேசணும்ப்ரோ
ஓகே ஓகே
ஆ சேரிங்க பா பாத்துங்க வீட்டுல எல்லாரையு கேட்டதா சொல்லுங்க அ சாப்புட்டு நீங்க ஆ ரெஸ்ட் எடுங்க
ம் செரினே
நாளைக்கு பாத்து பத்திரமா வேலைக்கு போங்க
ஓகே
ம் சேரி ஓகேங்க
ஆ சரி
ம்